ஹலோ
ஹலோ
சொல்லுங்க
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கறங்க நீங்க
நல்லா இருக்கங்க என்னா பண்ணிட்டு இருக்கீங்க
நானா சும்மா உக்காந்துக்கறேங்க
ஏங்க சும்மா உக்காந்துட்டு இருக்கீங்க எதனா வேல செய்லால
டயடாக்குதுங்க துணி துவச்சாக்கோ போயி அழிச்சு வாண்த்திட்டு வந்தே அதனால பெஜாரா இருக்குதுன் உக்கான்ட்டுக்கறங்க
சூப்பர் சூப்பருங்க சூப்பருங்க இப்பதா சாப்ட்டங்க சாப்ட்டுட்டு கொஞ்சநேர வாக்கிங் போனே உங்க ஞாபகொ வந்துச்சி செரி கொஞ்ச நேரொ ஒங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தே
ம்ஹும் நா சாப்டலங்க டயடாயி ச்சி மதியொ பருப்பு சாம்பாரு சாப்ட்டதே ஒரு மாரி இந்ச்சி
ஆ
இந்த ஈரத்தல இருந்தது டயடாக்குதுன்னு ஒக்காதுகிறங்க
சேரிங்க சேரிங்க ஆ டேப்லெ நானா நான் வந்து சாதம் சிக்கன் கிரேவி அ முட்ட ரஸ் ச இது நாலூ செஞ்சங்க
பரவால்ங்க நீங்கனா வெரைட்டி வெரைட்டியா சாப்படுறீங்க இங்க வெறு சோறு கறி கொழம்பு மட்டுந்தாங்க
வாங்க எங்க வீட்டுக்கு என்னங்க ஒரு அஞ்சு நிமிஷத்ல வந்துடுலாங்க எங்க வீட்டுக் வந்து சாப்ட்டு போங்க வேணானா சொல்றே அப்றோ என்னமோ சொல்லனுன் வந்தே ஆ கேஸ ரி செஞ்சங்க இன்னக்கி ரொம்ப டேஸ்ட்டாருந்தது அந்த கேசரி எப்டி செஞ்சன்னு சொல் ட்டுங்ளா ஒங்ளுக்கு
சொல்லுங்க செய்முற கத்துக்றே
ஆ இப்பதாங்க நல்ல பொண்ணுங்க நீங்க சொன்னோனே சொல்லுங்கன்னீங்க பாத்தீங்ளா அது அதா வெரி குட்டுங்க ஒன்னுல்லிங்க ஆ ரவ வந்து ரெண்டு இப்போ அரை கிலோ ரவ எடுத்துக்றீங்கனு வெச்சுக்கங்க
ஆ
ஒரு கிலோ அளவுக்கு நாம போ தேவல அர கிலோலே செய்லா எப்டி செய்ணுன்ட்டு வீட்ல ஒரு அஞ்சு பேருக்கு எப்டி செ ய்றிதுனு மட்டு சொல்லித்தர
ஆ
அரை கிலோ ரவ மட்டு ரெண்டு கிளாஸ்ல எடுத்துக்ங்க அளந்து போட்டுக்ங்க எத்தன கிளாஸ் வருதுன்னு மட்டு அளந்து போட்டுங்க இப்ப ரெண்டு கிளாஸ் வருதுன் வெச் சுகுங்க இத நல்லா நெய்யில வறுத்துர்னூ நல்லா வறு நல்ல பவுனா மாறினுங்க பிரவுனா மாறிட்டு ஆமா தீயக்கூடாது ஓரளவு ப்ரௌனா ஒரு மாரி தெரியுங்க பொன்னிறமா லைட்டா அப்டியே மாறு அப்ப என்னா பண்றீங்க அ இது பண்ணிடுங்க அ நல்லா சிம்ல வெச்சு அத வந்து வறுத்துட்டு அதோடு சேத்து முந்திரி திராட்ச ஃபர்ஸ்ட்டு நெய்ல போட்டுருங்க நெய்ல போட்டு வெச்சுருங்க
இப்ப அந்த வற்த்தது ஒரு மாரி இருக்காதா கடாயல்லா
ஆமாங்க அதெல்லா ஒன்னு ப்ரச்சன இல்லங்க நெய்யில போற நெய்ல தானே போட்டு வற்க்குறீங்க அதனால ஒன்னு ப்ரச்சன இல்ல அத வறுத்து கொட்டி வெச்சுக்கங்க அப்றோ கொஞ்ச நேரொ பொறுத்து கொஞ்ச நெய்யோ இல்ல உங்களுக்கு தேவையான ரீஃபண்ட் ஆயில் கூட உட்டுக்லா ஒன்னு தப்புல்ல அது போட்டுட்டு அ கேஷூ நட்டு அந்த முந்திரி இருக்குல்லிங்ளா
ஆ
முந்திரி அ முந்திரி திராட்ச உங்களுக்கு வேணுனா பாதாம் கூட கட் பண்ணி போட்டுக்லா அதுல பாதாம் முழு பாதாம் இருக்குல்லைங்ளா அத வந்து கட் பண்ணி கட் பண்ணி அதுல போட்டுக்குங்க நெய்ல அது என்ன பண்றீங்கோ அத வறுத்து ஒரு கிண்ணத்துல மறுபடியு தனியா வச்சிருங்க அத ஓகேங்ளா இப் இப்போ வந்து இப்பதாங்க கரெக்டான செய்மொற நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து மறுபடியு ரெண்டு ஸ்பூனு நெய் போட்டுக்னு
ஆ
அதுல வந்து அ நீங்க இப்போ ரெண்டு கிளாஸ்ஸு தா ரவ போட்ருக்கீங்கன் வச்சுக்கங்ள
ஆ
நாலு கிளாஸ் தண்ணி ஊத்தனு இல்ல அஞ்சி கிளாஸ் கூட ஊத்தலா உங்களுக்கு வ வழ வழன் சாப்புண்ணோ நல்லா வழ வழ வழன் சாப்புண்ணோன்னா அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊத்துங்க ஓகேங்ளா
இதே வழ வழன் சாப்புறும் போலக்குதே
ஆமாங்க இதுல தாங்க சம டர்னிங் பாயிண்ட்டு உங்களுக்கு வந் து அந்த த ஃப்ளேவர் இருக்குங்க கிரீன் கலர் ஃப்ளேவரு ஆரஞ்ச் கலர் ஃப்ளேவரு உங்களுக் வந்து அன்னாசி பழோ ஃப்ளேவர் புடிக்குங்ளா
ஆ
அந்த வந்து அந்து வந்து விக்கிறாங்க கடைல எல்லோ கலர்ல ஒரு ட்ராப் மாரி வரு அது அ சாப்புல்லாங்ளே அது வந்து வாசனையா இருக்கு நல்லாவோ இருக்கு அதுக்குன்னு தயாரிக்கறனால அது ஒன்னு பிரச்சன இல்லங்க அது போட்டு என்னா பண்றீங்க அ ஸ்மெல்லுக்காக போட்ருங்க அந்த நெய் தண்ணில போட்டுட்டு ஷுகர் உங்களுக்கு நல்ல தூக்களா வேணுன்னா இல்ல கம்மியா கரெக்டான தித்திப்பு இருந்தா போதுன்னா அ அப்போ போடுங்க நல்லா மூணு கிளாஸ் போடுங்க போடுங்க ஒரு ரெண்டு கிளாஸ் நல்லாவே போடுங்க போட்டுட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா க நல்லா க கரச்சி உடுங்க அந்த தண்ணில அப்றோ வந்து சுடுதண்ணில நீ ஆமா அது சுடதண்ணிலே கரஞ்சிடு அப்டியே நீங்க போட்டவொன்னே அது அப்டியே கரஞ்சின் வருன் வச்சுக்கங்ள கரய கரய கரய கொ நல்லா நக்கி பாருங்க கொஞ்சோ டேஸ்ட் நல்லா இருக்கு அந்த டைம்ல உங்ளுக் டேஸ்ட் வந்துச்சுன்னா தண்ணி கொதிக்கிது இல்லைங்ளா கொதிக்கும் போது அந்த ரவைய வந்து அப்டி கொஞ்ச கொஞ்சமா போட்டு போட்டு போட்டு நீங்க என்னா பண்றீங்க அப்டியே பண்ணுவாங்க அப்டியே வந்து கெளாருங்க நல்ல கெளாருங்க
ஆ
கெளாறி கெளாறி கெளாறி என்ன பண்ணீங்க கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா நெய் உட்டு உட்டு கெளறுங்க நெய் உட்டு உட்டு கெளாறும் போது லாஸ்ட்டா லாஸ்ட்டா வந்து என்ன போன்னுன்னா அ பாதாம் பாதாம் வந்து குட்டி குட்டிசா கட் பண்ணி வச்சுட்டுருக்கனு நீள நீளமா பாதாம் பிஸ்தா பிஸ்தா வந்து பச்ச கலர்ல இருக்குங்க அது அது ரெண்டு த்தையோ க நல்லா நசுக்கி லாஸ்ட்லா தூவிட்டு அத நெய்ய நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டு டக்குன்னு மூடினுங்க அத அதவுடக் கூடா ஸ்மெல்லுக்கு டக்குன்னு மூடி வெட்ச்சிண்ணோ நீங்க ஒரு பத்து நிமிஷோ கழிச்சி கலாருங்க மறுபடியோ கலாறி விடுங்க கலாறி விட்டுட்டு சுட சுட சாப்ட்டு பாருங்க அது என்ன டேஸ்ட்டா இருக்கோனு மட்டோ பாருங்
நீங்க சொல்றதே எனக்கு இப்போ வந்து அதிகமா இ ப்ப சாப்பண்ணோ போல தோணுது ஏற்கனே கம்பெனில நா கேட்டுந்த ஒரு பையனவே கேசரி செய்ங்கடானு நீங்க வேற செய்மொற எல்லா சொல்றீங்க கொஞ்சோ செஞ்சி குடுத்தா கூட நல்லா இருக்கோ டேஸ்ட்டா ஸ்வீட்டு அ ஆங்க பாயாசு கவனங்கூட வந்துருச்சு எனக்கு எங்க அக்கா வக்கிற பாயசோ எங்க அக்கா கூட இப்டித்தா சொல்லி தருவா சேமிய வந்து வருத்ருனு அப்பதா இத ஆக்குணுன் அந்த கெவன வந்துச்சி நீங்க சொல்லு போது
சூப்பர்ங்க சூப்பர்ங்க ஆமாங்க அப்டிதா இருகுணு ஞாபக வந்த எச்சி ஊர்ன மாரி நம்ம அப்டியே ரசிச்சி ருசிச் ச்சு சாப்டோன் வச்சுகுங்க அந்த சாப்பாடு ஒடம்புலயு ஒட்டு மனசுலயு ஒட்டுங்க
அப்டிங்களா என்ன செஞ்சிருகராங்க வீட்ல
ஏனு எங்க வீட்டுல கறி கொழம்பு சாப்பாடு செஞ்சிக்கிறாங்கோ அது பாத்தா கறி
சாப்டுங்க சூப்பரா இருகுமே
அத எலும்புத எலும்புதா இருங் குது செட் ஆகல அதனால அமைதியா படுத்துகறே நீங்க வேற கேசரி பத் தி சொல்லிடிங்க ஒன்னு எனக் இதாகுது
ஆமாங்க இப்போ நா சொல்ல சொல்ல எனகே வாய் ஊருதே என்னன்ன சொல்லுங்க
எங்க அண்ணே எனா பண்றாரு
உங்க அண்ணே நல்லா கேசரி சாப்ட்டு ஒக்காந்துகிறாரு சேசரி தா செஞ்சங்க காலி ஆய்டிச்சு ஆ ஆமாங்க நெய் நல்லா இருந்துச்சி நெறைய நெய் இருந்துச்ன்னு வச்சிகோங்க க கட் கேசரி நல்லா கலரவங்க நானு எனக் நெய் தா ரொம்ப புடிக்கு நெய் வாசனில வந்து பொங்கல் இது அந்த நெய் பொங்கலு செய்வே நானு அந்த பொங்கல் அன்னக்கி செய்வாங்க இலைங்களா பொங்கல்லா வெண் பொங்கல் ஓ எனுக் கூட அதாங்க புடிக் புடிகு வெள்ளம் பொங்கல் வந்து ரொம்போ ஆமா எனக் கூட சக்கர புடிகாது வெல்லம்பொங்கல் தா புடிகு அது ஆம்பு ரொ ஆஞ்சநேயர் கோயில போடுவாங்க பாருங்க நெஜமாவேங்க சாமிக்கு சாமி கும்பறதுகு போறமோ இல்லையோ அந்த பொங்கல் வாங்குறதுகே அங்கே போவங்க சனிகிழம ஆனா நாங்கோ
நான அன்னதான வேணா சாப்டுகிறே சாம்பார் சாத எங்க அத்த வீட்டாரு கூட போயி ஆஞ்சிநேயர் கோயில் ஒரே வச்சிதா போயிட்டு வந்த செம்யா இருஞ்ச்சிங்க ஆனா
ஆமாங்க அங்க சாப்பாடு வ இந்து ரொம்ப சூப்பரா செய்வாங்க அ என்னது காலைல எப்போமே நார்மலான சனிக்கெழம எப்போமே வாரோ வாரோ இஸ் ஸ்பெஷல் டேலா இல்ல எப்போமே வாரோ வாரோ சனிகெழமானா சாமி கும்பிட்டு வெளிய வரும்மோது ஒரு ஒரு பக்தர்களுக்கு வந்து அந்த அந்த வெல்லம் பொங்கல் குடுப்பாங்க அதாவ்து வெல்லப் பாவுல உள்ளப் பொங்கல் ருக்கு நம்மசே வீட்ல செய் ஆமா வெல்லப் பாவலப் பொங்கலு போட்டு பொங்கலு ஆல்ரெடி எப்டி செஞ்சி வெச்சிருவாங்னா அரிசியும் பருப்பு ஒன்னா வேக வெச்சிடுவாங்க இந்தப் பக்கோ இந்தப் பக்கோ தனியா வேக வெச்சிருவாங்க ஒரு பக்கம் பாவுக் பாவு வந்து அப்டியே அத அந்த வெள்ளும் பாவும் கொதிச்சிட்ருகோ அப்டியே ஈத எடுத்து அதலப் போட்ருவாங்கோ தம் போட்ருவாங்கோ இது அப்பறோ க அப்பறோ ஒன்னோட ஒன் னு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டா வந்து ஏலக்கா ஏலக்கா கொஞ்ச கற்பூரோ கொஞ்சமா ஒரு சிட்டிக கற்பூரம் மட்டும் போட்டு ஒரு நல்லாக் கிண்டு கிண்டு கிண்டு கிண்டுனு கிண்டி அழக் கா ஒரு பொங்கல கொண்டு வருவாங்க பாருங்க அவ்ளோ டேஸ்ட் ஸ்டா இருக்குங்க செம்ம டேஸ்டாருக்கு ம் சூப்பரா இருக்கு நீங்க வேண்ணா நீங்க ஆம்பருப் போம்போது என்னியுங் கூப்டுங்க நானு வரே எனக்கு அந்த ஞாபகோ வந்துச்சி சனிக்கெழம ஆனா இந்த சனிக்கெழம கண்டிப்பா போயிட்டு நம்ப அத சாப்டுட்டு வரோ
ஓ சேரிங்க கண்டிப்பா போலா மெத்த ஏறக் கூட முடில என்னால ரொம்ப டயேடா இகுது
சேரிங்க சேரிங்க பரவால்ல டயேடாப் படுங்க
திகறாங்கோ ஏறக் கூட முல்ல எப்டிங்க நீங்களா ஏறி வரீங்க
என்னாங்காப் பண்றது எங்ளுக்கு தலையெழுத்து ஏறிதா வர்ணு வேற வழி இல்லாம நாங்க கட்டிட்டாங்க அது இடிக்கவா முடிக்கு பெருசாந்தாக் கூடப் பரவால்ல பே வர்லான் வந்தர்றங்க மேல
எங் வீட்ல கூட அப்டிதா வெக்கிலான் பாத்தா ஷாட்டா வெச்ட்டுகறாங்க எங்க வீட்ல
ஆமாங்க ஒரு சிலர் வீட்டு த அந்த மாவு அரைக்கிறாங்க இல்லீங்ளா லாஸ்ட்டு வீட்ல அவுங்க வீட் ட்ல குடுங்க குட்டிசாங்குதுங்கப் படிக்கட்டு அப்டி நெட்டா இருக்கு மேல நடக்கறது கே எனக்கு பயமாருக்கு எங்ளுதெல்லாப் படிக்கட் நல்லாருக்குங்க பய இல்லாது ஏற்லாம் மேல
உசாரா நடங்க ஏற்கனே நீங்க பேசன்ட்டு வேற இட்லி வாக போறோட்டு சறுக்கிரு போறிங்க பாவோ எங்க அண்ணே
சேரிங்க சரிங்க தோழி அடுத்த க இணைப்புல கண்டிப்பா உங்கள கூப்பர்றேந் தோழி நன்றித் தோழி
ஆ
ம்
ஏ தனோ வா